ஆ சொல்லுங்க நண்பா
வணக்கம் தோழி ஆ சாப்ட்டீங்ளா
ஆ சாப்ட்ட நண்பா நீங்க சாப்ட்டீங்ளா
ஆ சாப்ட்டாங் தோழி நீங் என்ன தலைப்பின் கீழ பேச போறோம் தோழி
நீங்ளே சொல்லுங்க நண்பா என்ன தலைப்பு பேஸ்லான்னு நீங்குளே ஸ் சொல்லுங்க
இல்லா நீங்க சொன்னீங்கனா அதுக்கு நானு இது பண்ணுவே அதுக்குதா கேக்குற
இல்லெல்லே எதோ நார்முலா நம்ம எதயாச்சி பேசுலா ஒண்ணோ பிரச்சின இல்லா ம் நீங்க எந்த ஊரு நண்பா
நாங்க அண்ட் நாங்க வந்து பாத்தீங்கனா திருப்பத் தூருங்க தோழி
ஓகே நண்பா ஓகே நண்பா
நீங்க தோழி
நாங்க வந்து காரைக்குடி நண்பா
ஓகேயுமா நீங்க என்னா எப்டி பொழுதுபோக்கு கழிப்பீங்க பொழுதுபோக்க பத்தி பேஸ்லாங்ளா இல்ல நண்பர்கள்
ஆ நண்பர்கள் நண்பர்கள் நண் ஆ ஓகே ம் பேசு லா நல்லா பேஸ்லா நண்பா
ம் நீங்கா இதுக் இப்போ எந்த எந்தப் படத்துக்கு போயிரு போனீங்க எப்போ போனீங்கா அந் அதுல நீங்கா அனுபவுங்கள் உங்குளோடைய அனுபுவங்கள் எப்பிடியெல்லா இருந்தது அத
ம் நா வந்து ரொம்போ அம் சூர்யா ஃபேன் தோழர் ஏஹ் என்னோட ஹீரோ என்னோட ஹீரோ வந்து சூர் சூர்யா இப்ப லேட்டஸ்ட்டா கருப்பு படத்துக்கு போனோ மேம் நா நா மொத முறயா பலன பல தடவ படத்துக்கு போயிருக்கே போனோன்ன சீட்டு கெடச்சிறு இந்த தடவ மட் மட்டும்தா டிக்கெட் கெடக்கல
புரியுதுங்க தோழி
ஆஹ் டிக்கெட் கெடக்கல ரொம்ப கஷ்டப்பட்டோ அப்பறோ ஒரு வார கழிச்சுதா எங்கள்க்கு டிக்கெட்டே கெடச்சிச்சு மொத மொதலா தலைவர் படத்த நாங்க ரெம் ரொம்ப லேட்டா பாத்துருக்கோ அது கொஞ்சோ ரொம்ப கொஞ்சோ கஷ்டமா இருந்துச் னால முதல் பாக்க முடியலன்னு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு
ஓ புரியுது புரியுதுங்க தோழி நம்ம பாத்தீங்கனா அஹ் தளபதி ரசிகர் அது மட்டு நம்ம ஹிப்பாப் தமிழா ம் அவர் இப்ப பட நடிக்க வந்துட்டாரு ஆனா இசையில வந்து நமக் தமிழாதா ரொம்ப புடிக்கு இவங்க ரெண்டு பேர் பட எப்போ திரையில இது பண்ணாலு மொதலாளா போய்
எனக்கு ஹிப்பாப் தமிழா அவங்களோட முவி க்கு ரொம்ப புடிக்கு மியூசிக்ங்றதே எனக்கு எல்லாரோட மியூசிக்மே ரொம்ப புடிக்கு கொஞ்ச பாப் அப்டி ரொம்ப இதுவா சவுண்டா கொஞ்சோ இதுவா இருந்ச்சுன்னா ரவுடெலா நல்லா இருக் எனக் ரொம்ப பிடிக்கு
ஆமா ஆமா அதனால அவோ அவ் அவொங்களுடைய பட எப்ப திரயில ஆ ஒளியிடுறாங்களோ அப்போ நா முதலாள போய் பார்த்திருவே இவங்க அ இது ரெண்டு பேரு ரோட பட எப்பெல்லா திரையில் ல ஒளி ஒளிபரப்புறாங்களோ அப்பல்லா முதல் ஆளா போய் பாத்துருவ அஹ் இப் போ ரீசன்டா எந் இப்போ இப்ப எந்த படங்களு வரல அஹ் மீசிய முருக்கு டூக்கு தா எதிர்பாத்துட்டுருக்க எப் எப்போ வரு படோ
இப்ப நா நியூஸ் பேப்பர்லப்பா அந்த இதுல படிச்சே ஹிப் ஹாப் அந்த இந்த முரு மீசைய முருக்கு செகண்
ஆமா ஆனா ஒன் அஹ் ஒன்னு வந்ததுக்கு ஒன் இந்த அளவுக்கு இது இருக்குமான்ற எதிர்பார்ப்பு இரு
பயங்கர ஹிட்டு அந்த படோ வந்து பயங்கர ஹிட்டு மியூசிக் எல்லாமே தம்ம
பயங்கரமான ஒரு இதுக் குடுத்துட்டா குடுத்துட்டாப்புல படமே ஒரு அஹ் எல்லாரையுமே எடுத்துக் க்காட்டா அவரு படோ வச்சி அவரு செஞ்சி செஞ்சிட்டுருந்தாரு அந்த படத்த பயங்கரமா இருந்ச்சி மீசய முருக் கு ஒன்னு ஆனா ரெண்டு எப்புடி இருக்கு அப் பிடின்ற எதிர்பார்ப்பு எல்லாருக் குமே இருக்
மியூசிக் தா ப்ரோ அதுல ரொம்ப